மேடம்
சொல்லுங்க சார்
எப்டி இருக்கீங்க மேடம்
நல்லா இருக்கேங்க நீங்க சாப்டங்க நீங்க சாப்டீங்களா
என்
ஹலோ சார் கேக்குதுங்களா ஆ நீங்க சாப்ட்டீங்களா
உங்களுக்கு கேக்குதா
இல்ல வேண்ட
ஹலோ நீங்க சாப்டீங்ளா உங்களுக்கு கேக்குதா
அ சாப்ட
ஆ என்ன சாப்டீங்க
பிரியாணி
அப்டியா ஓகே ஓகே பிரியாணி நீங்க செஞ்சீங்ளா இல்ல கடைல்ல வாங்கினதா பிரியாணி ஹோம்மேடா இல்ல கடையில வாங்குனதா ஹலோ ஹலோ கேக்குதா உங்களுக்கு கேக்குதா ஏய் எனக்கு கேக்கவே இல்லடா